ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க வீட்டுலல்லா நல்லா இருக்காங்ளா கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க கொழந்தயெலா ஸ்கூலுக்கு போயாச்சு கொஞ்சோ கொஞ்சோ நைட்டு வேல பேலன்ஸ் இருக்கு இன்னு காலைல நாலு மணிக்கு எந்திருச்சா எத்தன வேல செய்ய வேண்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொழந்தகளுக்கு அது இது காலெஜ் டிரிப் ப்பன் தனியா மதியானோ லன்ச்சு அவ ஒவ்வொருத்ருக்கு தனித்தனியா செஞ்சு சமச்சு முடிச்ச சவனேன்னு உக்காரக்கு ஒரு எட்டு மணி ஆகுது எட்டு மணிக்கு ஸ்கூல் லன்ச்சு பேகெல அவச அது நா ஏழு டூ எட்டு தா ரொம்ப அவசரோ போங்க ஒரே டென்ஷனா இருக்கு டைம் ஆயிரும் ஜடை பின்னனு சாகஸ் ஒதரி ஓ போட்டு வுட்டானா செரியான கஷ்டோ எட்டு மணிக்கு முடிஞ்சு சிவனேன் கொஞ்சோ நேரோ உக்காந்துட்டு அப்றோனு மறுபடியும் வீட்டு வேலைய ஆரம்பிச்சிருவ வேலைக்கு போறவங்கலே எப்டிதா சமாளிக்கிறாங்ளோ தெரியல ஏனுங்க
ஆமாங்க கண்டிப்பாதா நீங்க சொல்றது அதே மாரி இங்க தா ஆனா இந்த எடைல எடைல இந்த கரண்ட் பண்ற வேலை இருக்குதுங்ளே நம்ம ஏதாவது அரைக்கணு அந்த மாரி இருக்குபோது கரண்ட்டு போயிருங்க இன்னைக்கு கூட காளான் குழம்புக்கு எல்லா வணக்கி வச்சு சி எல்லா இது பண்ணிட்டு இருக்கற காளான்லா வெட்டி எல்லா இது பண்ணிட்டு இருக்கற கரண்டு போயிடுச்சு சோ ஏன் கேக்குறீங்க எல்லாரு வீட்டுல பசிக்குது பசிக்குது பசிக்குது பசிக்குன்னு செ ரியான்ன கத்து என்ன பண்றதுனே தெரியல அப்றோ கடைசில அம்மிக்கல் வச்சிருந்தங்க அந்த அம்மிக்கல்லதா வச்சு அரைச்ச அப்ரோ கரண்ட்டு வந்துருச்சுங்க அதுக்கப்ரோ போட்டு அரைக்கது அந்த கரண்ட்ட் நம்பவே முடியமாட்டேங்குதுங்க எப்ப போகுது எப்ப வருதுனே தெரியமாட்டேங்குதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டு தா கரண்ட் வந்து உங்களுக்கு சடோவுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டு ஆனாக்கா சடவுன் காகற அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டதா இருந்தாலு முன்னாடியே தெரிஞ்சங்காட்டி மத்த அதாவது முன்னேற்பாடாவே வந்து நம் மாவு இட்லி மா வரைக்கிறக்கோ கோதிமாவு வரைக்கிறக்கோ எதுக்கு நம்ம ரெடி பண்ணாம இருந்துக்குவோ குழம்பு இதெல்லா சட்னி தண்ணி போட்டு வைக்கிறது அதெல்லா முன்கூட்டியே எல்லாத்தையு செஞ்சுருவோ அதனால பிரச்சன இல்லங்க நீங்க சொன்ன மாறி எடேல கரண்ட் போச்சாதா எப்ப வரு எப் போ வரு எப்போ வரு எதிர்பாத்து நம்ம ஏதாவது ஓன்னு ஜூஸ் போடவோ சட்னி அரைக்கிறவோ இந்த குழம்புக்கு கரைக்கிம் மசாலா அரைக்கிறக்கு ஜார்ல போட்ட உடனே கரண்டக்கும் அப்பதாங்க ஏரு டென்ஷனு எப்படா கரண்ட் வரு எப் நாம ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்போ சேரி அரைச்சி முடிச்சு பத்து நிமிஷோ குழம்பு வச்சக சாப்டுக்கிலான்னு அப்ப கரண்ட் போயிட்டு வா அரை மணி நேரோ வராது பாருங்க அப்பதாங்க ரொம்ப கஷ்டோ அது இந்த வெயில் காலத்ல கரண்ட் இல்லேன்னா பேனு ஓடாது குள்ளயே லைட் போட்டாகுள் ஏ கரண்ட் இல்லைனாவே ஒரு வெறுமையா இருக்குரன் வீட்டுக்குள்ள உங்களுக்கு அப்டி ஒரு ஃபீல் இருக்குதா
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா உண்மங்க இப்ப வந்து நம்ம வந்து கதவு ஜன்னல்ல தறந்து வச்சி இது பண்ணாலோ அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமே இருக்கிறது இல்லங்க இந்த பகல் நேரத்துலயு சேரி இந்த சாயந்தரோ வெயத்தாலையு சரிங்க அப்புறந்து கரண்ட் இருக்கது மில்லையு ஒன்னு மில்லங்க இந்த லைட்ட போட்டாதாங்க இப்ப கரண்டே தெரியு இப்ப ஒன்னு மில்லங்க இந்த கரண்ட் எடையில எடையிலப் போறன் சொல்லிருங்க அரைக்கறக்கு இல்லலன்னா சேரி கரண்ட் இல்ன்னு நம்ம புலம்புலாங்க இந்த லைட் போட்டாந்தா இந்த கடுகு கூட கரியுதா இல்ல நல்லா இருக்குதா தெரியுதுங்க இந்த கரெக்ட் அப்பதா காலேல எந்திரிச்சோனதா போகோ அப்புற பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த போனு சார்ஜர் போடும் போது எனைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணுவோ நம்ம போனுக்கு சார்ஜர் போட்டு வுடுவோ ஆனா சுவிட்ச் போட மாட்டோ மறந்துட்டு நம்ம என்னவாறு இந்த பக்கம் வந்துருவோ அப்ப வந்து என்ன ஆகு கரட்டா வந்து சேரி சார்ஜர் போட்டுருப்போ கரண்ட் தா போயி ச்சி எடுத்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுவோ கரண்டும் போயிருக்கு சுவிட்சும் போட்டிருக்க மாட்டோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுற மாரி ஆயிருங்க இப்டி நறைய டைம் பண்ணிருக்க நீங்க பண்ணிருக்கீங்களா இந்த வேலய
கண்டிப்பாங்க நா நடந்திருக்க என்னோட போனுக்கு சுச்சு போடாமுட்டா பரவாயில்ல அங்க வீட்டுக்காரு காலேல வேலைக்கு போபோது ஆறு மணிக்கே ஜார்ஜ் போட்டுட சொல்லுவாரு நா போட்டு சில சமய சுச்சி போடாமவுட்டு நெறைய டைம் திட்டு வாங்கிக்கிற அ சுச்சு போட்டா ஒரு சவுண்ட் கேக்கு அப்டிதா நல்லா யாவு சுச்சி போடணும்னு நனச்சிட்டே தா போவ ஆனா எப்டி மறந்துட்டு வரேன்னு தூக்கத்துல ஏஞ்சு போறம்பொழுலுங்க அதனால மறந்துட மாட்டேக்குது ஆனா கரண்ட் இல்லாத அப்ப சடோன அப்பதா போடாம முட்டு வச்சுங்க ஆறு மணி வரைக்கு ஒன்போது மணி வரை கரண்ட் இருக் கும் அங்களு நேரத்ல வேலைக்கு போயிருவாங்களாச்சே அதா நேத்துலே போட்டுவுட்டன் நம்மளுங் குடும் கரண்ட்டு போனா ஒரு எட்டு மணிலுந்து ச்சார்ஜ்ஜு போட்டா கூட் நம்ம ஃபோனுக்கு ஆய்ரோ இதிதேங்க நல்ல பெரிய் ப்ரச்சன காசாட அவ்ங்க வேலைக் போறவங்களுக்கு ச்சுச்சு போடாமுட்ருக்கரே நறையா டைமு சடவ்னது அதவிட பெரிய ப்ரச்சனதே
கண்டிப்பாங்க இதுதா ப்ரச்சன அப்ற ரெண்டாவ்து கேட்டுக்கோங்க ஆ வ நம்ம கரண்ட் கட்டுன் முன்னன்த்துனாலே தெரிஞ்சுதுனா ப்ரச்சனை இல்ல தப்பிச்சுக்குவோ நம்ம இந்த கரண்ட்டு கட்டுன் தெரேயாவம் தெரிலீனா அந்த அன்னைக்குதா வந்த் தண்ணி மோட்ரு போட மாட்டோ அதுக்கப்றோ வந்து ஃபோனுக் ச்சார்ஜர் போட்டு வுட மாட்டோ அப்ற வந்து இந்த மாவ்வரைக்கிற கூற வெப்போ எல்லாமே பண்ணுவோங்க அப்பறோ அவன் வந்து இந்த கரண்ட்டு போ வரு வரு வருன்னு இந்த வேலைய்ல பெட்னிகிள்யே நிக்கு சுத்தமாவு தண்ணி இருக்காது நம்முளுக்கு புழங்கறக்கு துணி துவைக்கறக்கு துணி எல்லா ஒப்டியே ஒரு பக்கெட் ஊற வச்சிருவோ துணி துவைக்கிறக்கு கரண்ட்டு எங்கிங்க கரண்ட் இர்ந்தாதா துணி துவைக்க முடியு வாஷி மிஷின்ல துணி போட முடியு கரண்ட்ருந்தாவே க்ரைண்டர்ல மாவு அரைக்க முடியு கரண்ட் இருந்தாதா ஃபோன் ச்சார்ஜ்ஜர் போட முடியு பவர் பேங்க்குன் கூட சார்ஜர் போட்டு வச்சிருக் மாட்டாங்க அந்த அளவுக் போகு ஏ நெலம சொல்ல போனா எ எத்தன் தடவ ஏமாந்து
நீங் சொன்னது கரட்டுதா ஆனா அந்த காலத்துல கரண்ட் இல்லாம் எவ்ளோ சந்தோசமா இருந்தாங்க அதே மாரி நம்மளுந்திருக்லா அவங்களா நேத்துலியே சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அம்மில அரச்சு ஆட்டுக்கல்ல அரச்சு அதா மாவல்லா நம்மல்த் சல் இட்லியல்லா டெய்லி அவங்களா செய்ய மாட்டாங்க ராய்களி கம்புக்களி அந்த மார்தா செய்வாங்க அவங்க எப்பாது ஒர் நாளைக்கிதா இப் இட்லிக் ஆட்டி வெச்சா அவங்களுக்கு பொங்கல் தீபாவளியப்ப இட்லி அந்த மாரி விசேஸ்த்தப் போதா வப்போங்கு இட்லி எல்லா சாப்டுவாங்ளாமா அப்பு ஸட்னி அரைக்கிற்த நல்லத் தா டெய்லி பருப்பு கீர அந்த மாரி களி செய்யறனால அதெல்லா செஞ்சுக்குவாங்க ப்ப அந்த காலத்துல அவ்ங்கு சந்தோசம் ஹஹாஹ இருந்தாங்க லைட் இல்லாம அது நல்லாதா இருக்கு மாட்டேக்குங்க லைட்டே இல்லாம ஃபேனு மிக்ஸி க்ரைண்ட்ரு இதெல்லா எதுமே இல்லாம் நல்லாதாங்க இருந்தாங்க நம்ளுக் இதெல்லா இருந்து ட்டு ஒரு நாளைக் கரண்ட் இல்லேனா நம்ளுக் அவ்ளோ கஷ்டமா இருக்கு அது கொழந்தைகள வெச்சிருக்றுது ரொம்ப கஷ்டோ அழுதுட்டே இருக்குங்க சின்ன கொழந்தைல கை கொழந்தைகள அந்த ஃபேன் காத் இல்லாம மதியானம் பொறந்துதுலருந்தே ஃபேன் காத்துல பழக்கீர்றோ அப்ப என்ன பண்ணுதுக ஃபேன் காத்துலியே தூங்குவாறுன் ஜொல்லுங்க ஃபேன கொஞ்சு ஆஃப் பண்ணீங்னா நைட்டு கூட ஃபேன் ஆப் கண்ண முழிச்சுவாங்க நைட்டு கரண்ட் போய்டுச்சுன்னா த கொழந்தைகள வெச்சு சமாளிக்கிறதாங்க ரொம்பா ரொம்ப கஷ்ட உங்ளுக்கு சின்ன கொழந்த நீங் எப் பிதா சமாளிக்கிறீங் நைட்ல கரண்ட்டு போச்சுன்னா
நீங்க வேற நா எந்திரிச்சு உக்காந்து விசிரி எடுத்து வீசிட்ருப்பே எங்க வீட்டுக்காரு எங்க மாமியாரு என்ன பசமா இருந்தாலு தூங்கிருவாங்கங்க எனக்கு அவ்ளோ கோவோ வருங்க நா உ்க்காந்து விசிறி எடுத்துட்டு வீசிட்டு ஒரு ஆட் ட எடுத்துட்டு எடுத்து வீசிட்டு அதைய் இதிய் பண்ணிட்ருப்பே என்னானவ் வெயில் அடிக்கட்டு என்ன குளுரடிக்கிட்டு என்ன இதுந்தாலு தூங்கிருவாங்க அவ்ங்க ச்சி உப்பசு வேக்துன்னா அவ்ங்க வேத்தாலு ச்சேரி பெசாம் படுத்துக்குவாங்க இந்த கரண்ட்டில்லாம நானே தாங்க பாடுபட்டுட்ருப்பே பாவமாருக்கு இந்த கொழந்தய வச்ட்டு கொழந்த வேற அழுக ஆரம்மிச்சிரு எ கொழந்தேனா கூட பரவாலேங்க எ தங்கச்சி கொழந்தைங்க ரெண்டு இப்புடி ஃபேன் ஆஃப் ஃபண்ண ஒடனயே எந்திரிச்சு உக்காந்துக்குவாங்க அவோ சின்ன புள்ளயெல்லா சொல்லவே வேண்டாங்கோ அ ப்டி வீரு வீரு வீரு வீரு வீருன் கத்தி வீட்டு பக்கத்துல இருக்கோங்க எல்லாத்தையு எழுப்பியுட்ருவா அந்தளவுக் கத்துவாங்கங்க அந்தளவுக்கு ஃபேன் தேவப்படுது அப்பலா வந்து அந்த காலத்துலைல்லா நீங்க சொன்ன மாரிதாங்க அந்த கால த்துக்குல்ல க கரண்டே ஒண்ணுங்கறக்கு இல்ல நேரத்லயே சமச்சிருவாங்க எந்த பிரச்சனயும்மில்ல நேரத்திலயே சமச்சு நேரத்திலயே சாப்ட்ருவாங்க இல்லைங்ளா அப்பதா வந்து எந்த உடல்ல உலகு உடலுக்கல்லா ஆரோக்கியமா இருந்தது நல்ல உணவும் சமச்சு சாப்ட்ருக்காங்க இந்த தேங்கா கொலஸ்ட்ரால்லல்லா ஜாஸ்தியாருக்காற இதெல்லா வந்து சேத்திக்கவே இல்ல அவங்க இப்ப இப்ப சிச்சுவேஷன் அப்டி இருக்கு என்ன சொல்றது நம்ம பிஸியான லைஃபு நம்ம லைஃபெல்லா எப்பப்படா எப்பப்படா அடுத்தடுத்த வேலய முடிச்சு உக்காருவோ நம்ம சோசியல் மீடியா பாப்போ ஃபோன பாப்போ எப்பப்படா இது பண்ணணு அப்டின் சொல்லிட்டு அந்த மாரியே போய்ருச்சு இல்லைங்ளா கரெக்ட் தானங்க
கண்டிப்பாங்க நா பா சின்னதா இருக்கும்போது பாட்டி வீட்டுக் போவே பாட்டி வீட்ல வந்து லைட் இரு க்காது ஆனா அதுவு சூப்பராக்குங்க ஆனா அவுங்களுக்கு வந்து நம்ம இப்ப ஒரு நாளு இருட்டுக்குள்ள கரண்ட்டு போச்சுன்னா நம்ளுக்கு என்னங்க முடியு இவ்ளோ நாள் பழகப்பட்டது தா ஆனா எந்தெந்த பொருள் எங்கெக்குன் தெரியா போய் டொம்மு டொம்முன் இடுச்சுக்குவோ ஆனா சார்ஜுலைட்டு அதல்லா வெச்சிருக்கோ இருந்தாலு ஆனா அவங்கல்லா வந்து கரெக்ட் அப்டே இருட்டா அவ்ளோ இருட்டாது ஒரு வெளிச்சமில்லினாலு கரெக்டா எந்தெந்த பொருள் எங்கெருக்கு அதெல்லா உண்மயாமே அவங்கல்லா டேலண்ட்டு தாங்க ஏனா அவங்க ரொம்ப வர்ஷமா இருட்டுக்குள்ளயே இருந்தங்காட்டி அவுங்களுக் அதே பழகிருச்சு இந்த பொருள் எல்லா தெரியமாட்டேக்கு நம்ளுக்கல்லா எதுவு தெரியாது எதாவ்து கீழ போட்டு ஒடச்சிருவோ அய்யோ ஒரு நிம்ஷோ கரண்ட் போச்சுனா வேர்த்து ஊத்தி ரொம்ப கஷ்டப்படுவோ ஆனா நம்ம அப்டி பழகிட்டோ நம்மளுங் கூட பரவால்லங்க நம்ம கொழந்தைங்க ஃபேன் இல்லாம ஒரு நிம்ஷோ கூட இக்கறதுல்ல நம்மளாது ஃபேன் இல்லாம இருந்து இருப்போ சமாளிச்சுக்குவோ ஆன் நம்ம கொழந்தைகளா சமாளிக்காதுங்க கரண்ட் அவ்ளோ முக்கியமாயி போச்சு கரண்ட் இல்லனா எதுமே கெடயாது நீ ஜெராக்ஸ் எடுக்கோன்னாலுமே ஒரு ஆஸ்பட்லுக்கு போனாலுமே ரேஷன் கடைக்கு போனாலு உங்ளுக் கரண்ட் வேணுல கரண்ட் இல்லைன்னா ஒன்னு கரண்ட்டு பில் கட்றக்கு எங்க போனாலு கரண்ட் இல்லைனா உங்ளுக்கு எந்த வேலையுமே நடக்காது கரண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ அப்டி ஆயி போச்சு இன்றியமையாத தா ஆயி போச்சு கரண்ட்டு கரண்ட்டில்லைன்னா எந்த வேலயுமே நடக்காது எந்த கம்பெனியு பாத்தீங்னா நறைய கம்பெனி வந்து லீவ் வுட்ருவாங்க சடோவ்னு கரண்ட் இல்லே ரொம்ப கஷ்டோதாங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டோ இப்ப பன்த்து தண்ணிலலந்துதான கரண்ட் எடுக்குறாங்க தான தண்ணிலருந்து அதுக்கப்றோ தெனமும் இந்த ரோட் சைட்லலா பாத்துகிட்டீங்கன்னா அவ்ளோ பெரிய பெரிய ஃபேன் மாதிரி இரு குல்லங்க அதுலந்தா காத்துலந்து கரண் ட்டு அதுக்கப்றோ தண்ணிலந்து கரண்ட்டு பரவால்லேங்க நம்ம இயற்கைலருந்தே இந்த அளவுக்கு கண்டுபிடிப்பெல்லா வந்து ரொம்ப பரவால்லேலங்க நம்ம டெக்னாலஜிலா வளர்ந்துருச்சு ஆனா இந்த கரண்ட் இல்லேனா இனிமே நம்ளுக்கு கஷ்டம் தானங்க ஜனத்தொகையெல்ல ஜாஸ்தியா சே இந்த கரண்ட்டு கூட இல்லனா ரொம்ப கஷ்டபடுவோங்க நம்ம நாலைலா இந்த பழைய காலத்துல அதுல இருக்கவங்க மாறில நம்ம நாலெல்லா ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்க முடியாது கண்டிப்பாதானாங்க
கண்டிப்பா அங் இருக்க முடியாதுங்க ஏனா நம்மளுக்கு எல்லாமே கரண்ட்டு தா சுச்சு போட்டா தண்ணி சூடாவருது தண்ணி மோட்டர் போட்றதுலருந்து சுடுதண்ணி குடிக்கிறதுலருந்து எல்லாமே சுச்சு தூங்குறது ஃபேனு ஏசி ஏர் கூலரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாத்துக்குமே கரண்ட் தேவ அதனால கண்டிப்பா நம்மளுக்கு கரண்ட் இல்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டொ
ஆமாங்க அப்டிதா சேரி
சேரிங்க டைம் ஆச்சு ந வச்சிற்றங்க